ஹலோ கேக்குதா
கேக்குதுங்க தோழி
என்ன பண்றீங்க
நா சும்மா இப்பந்தா புக்ஸ் எல்லா பழைய புக்ஸ்லா இருக்கு எடுத்து வச்சிட்ருக்கே தோழி
எதுக்கு
பழைய புக்ஸ் எல்லா எதுக்கு வெப்பாங்க விக்கிறதுக்குதா வெப்பாங்க
நீங்களு அதே தானா
ஆமாங்க தோழி போன வருஷ ஃபஸ்ட் இயர்ஸ்ட்டருந்து கொஞ்ச புக்ஸ் வாங்க நாங்க ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எங்க சீனியர்ட்ட புக்ஸ் வாங்குனோ அத ரிட்டர்ன் பண்ணனு சோ அதுல்லா தேடி எடுத்து வச்சிருந்த
நாங்க ஃபுல்லா ரன்னிங் நோட்ஸ்தா புக்கெல்லா வாங்க மாட்டோ ரன்னி்ங் நோட்ஸ் எடுத்து அதுலயே பாஸ் ஆவது
ஆ வாங்க தோழி அவுங்கள்ட்ட வாங்குன நோட்ட அவுங்களுக் ரிட்டர்ன் பண்ணணுமா பாதி புக்கு வேற நா என்ன பண்ணிருந்த வீடு மாறி சேஞ்ச் பண்ணும் போது புக்ஸ்லா வேணா வேணான்னு சொல்லிட்டு ஒரு நெறைய புக்ஸ தூக்கி ஆக்க த்துல போட்றதுக்கு எடுத்து வச்ட்ட இப்பதா எனக்கு தெரியு அது தேவப்படுது கேக்குதாங்கன்னு சொன்னோன்னே தேட்டிட்டு வந்த கடைக்க மாட்டிங்குது என்ன பண்ண த தாக்கர்ல போனது போனதுதா அந்த அக்காட்ட சொல்ல வேண்டி
என்னாண்டு இருந்து வாங்கின்னு போனவங்கல்லா புக்கே தர மாட்றாங்க இப்ப கெடையாது காலேஜ்ல கெடையாது இது
ஸ்கூல்ல எங்கிட்ட வந்து இருக்குதுங்க தோழி நான் டென்தல வந்து யூஸ் பண்ண என்னோட டென்த்து கைடு இங்கிலீஷ் கைடு
அக்கா குடுக்கா நா எத்துன்னு வந்து படிச்சுட்டு எத்துன்னு வந்து குடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன் போனங்வகதா எத்துன்னு வந்தே தர்தெல்லா இல்ல
எங்கள் ஏன்ட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க லைக் எப்படி சொல்றது நா வந்து இப்ப டென்த்து படிச்சு போ முடிச்சேன்னா படிச்சு முடிச்சதுக்கப்புற எனக்கு அடுத்த வர டென்த்ல ஒரு பச பைய கையில குடுத்த பக்கத்துல டூஷன்ல குடுத்த இப்ப வந்து அங்க இருந் து அந்த பையல் டென்த்து முடிச்சு அவனுக்கு தம்பி ஒருத்தன்ட்ட குடுத்தா அவனே முடிச்சு அவன் எனக்கு இன்னு என் என்ட்ட ரிட்டன் பண்ணி நா என்னோட அத்த பொண்ணுக்கு குடுத்த இப்ப அங்கருந்து கடைசியா ட்டே வந்தாச்சு கிட்டத்தட்ட நா பத்தா டுவெல் டென்த்து படிச்சிட்டு வந்து இப்ப வரைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு கெடக்குது
எனக்கு தா அது ஒரு தடவ குத்தே இப்போ வந்து ஒரு பொண்ணிகிட்ட குத்த ட்டேன் எங்க பக்கத்து வீட்டுல அவ பச்சிட்டு அவுங்க தம்பிக்கிட்ட குடுத்துட்டா
ஓ
தம்பி பச்சுனு இருக்கான் இப்
ஓகே ஓகே ஒங்க சவுண்ட் கொஞ்சோ சவுண்ட் கம்மியா கேக்குது
அப்பிடியா
ஆ இப்போ ஓகே ஆ இப்போ ஓகேங்க
அவன் இப்ப தருவானா தரமாட்டானனு தெரியல
ஓ அப்டி
இது வேற கம் கம்யூட்டர் சயின்ஸ் குரூப் வேற இல்ல நா வந்து லெவன்த் டுவெல்துக்கு வந்து கம்யூட்டர் சயின்ஸ் தா எடுத்தே அதுல இருந்துதா நெற்யா வருது புக்ல இருந்து பச்சுதா ஏழுதுமே
ஓகே ஓகே எனக்கு வந்து நான அக்கொன்சு நான வந்து எல்லா ச சில் தூக்கி அட்துல போட்டாச்சு இப்ப வந்து என்ன புக்ஸ் மட்டு இக்குன்னா அக்கொண்ட்சு மேக் டென்த்ல மேக்ஸ் நையன்த்ல மேக்ஸ் புக்கு அந்த புக்ஸ்லா மட்டு எடுத்து வெச்சு லைக் எனக்கு மேக்ஸ் புடிக்குனால மேக்ஸ் புக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து மை பேவரட் சப்ஜெக்டே மேக்ஸ் தாங்க நா மேக்ஸா மேக்ஸா நா தா கேயே இல்லங்கெ அக்கவுண்ட்ஸ மேக்ஸன்னு கேட்டா நா மேக்ஸ் தா போவே பட் ஏதோ ஒரு இதுல அக்கௌண்ட் சேந்து விட்டாங்க சேத்துட்டே இல்ல நாக்கு மேக்ஸ் ரூப் பெடுது ஜம்முனு உக்காந்து மேக்ஸ் பாத்து சென்டமே அடிச்சிருக்கலா ஓ ஓ என்னோட பேவரட் சப்ஜெக்ட்யே மேக்சுங்க மேய்ல் அது இல்லாம நா இல்ல அப்படின்னு சொல்லலா என்ட்ட இப்ப வந்து இப்ப நம்மொ இப்ப டென்த் பேட்சு எக்ஸாம் எழுதி பாஸ் வாங்குனாங்கல்ல பப்ளிக் கம்பொட்ல அதுல ஒரு பொண்ணு எனக்கு வீட்டு அப்போசிட்ல படிச்சுட்டு இருந்து டென்து அந்த பொண்ணு வந்து என்ட வந்து அவுங்க அந்த பொண்ணு ஃபெயில் ஆகிட்டே இருக்கு போல டென்த்க்கு மேக்சுக்கு அவுங்க அம்மா என்ட சொல்லுவாங்க பத்மா எனக்கு என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சோ மேக்ஸ் சொல்லிகுடு அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பொண்ணு அத்தன நாள் இருக்குங்க லைக் இன்னைக்குதா எக்ஸாம் இன்னைக்கி லீவ் வீட் இன்னைக்கி வந்து எக்ஸாம் சொல்றாங்க வச்சுக்கோங்களே எட்டு நாள் லீவ் வந் தந்து எட்டாவது நாள் நைட் வந்து கேக்குது பப்ளிக் எக்ஸாமக்கு பாருங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு டென்த் மாக்ஸ்ர்சுக்கு எட்டு நாள் லீவ் போ
அப்போ எப்டிதா பாஸ்னாங்களா இல்லையா அவுங்க
மார்க் எவ்வளவு தெரியுமா என்ட படிச்சு சவென்டி எயிட் மார்க்
அப்டியா
நா சொல்லி கொடுத்த விதோ அப்டி நா சவென்டி எயிட் மார்க் எடுத்துட்டா எனக்கு ஹாப்பி ஏன்னா நா வந்து நல்ல அவ வந்து இடைல இடைல கேட்பா ஏதா இருந்தாலு வந்து ஏன்ட்ட தா கேப்பா நா தா அவளுக்கு சொல்லி குடுத்து பே நல்லா படிச்சுப்பா நல்லா எழுதிருக்கா போல எனக்கு அது ஒரு ஹாப்பி ஏன்ட்ட படிச்ச ஒரு பொண்ணு நல்ல மார்க் எடுத்ருக்கா
அது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி தான எப்பவுமே
ஃபெயில் ஆயிட்டு இருந்த மேக்ஸ்ல பெயில் ஆயிட்டே இருக்கு ஏ கிட்ட படிச்ச அந்த பொண்ணு பாருங்களே மார்க்கு லெவல
அ
சோ எனக்கு ஒரு ஹாப்பி ஜாலியா இருந்து
சேரி சேரி அப்ப மேக்ஸ்ல ரொம்ப பிடிக்குமா எங்களுக்கு மேக்ஸ்லா வராது
நா மேக்ஸ் பைத்தியோங்க அவ நா டிரெஸ் நித்தனா கொரியேன் உம் இன்னு வந்து எப்டி சொல்லன்னு தெர்ல இன்னொன்னா இருக்கு அக்கொண்ட்சு இன்னு இந்த வர்ஷோ கார்ப்ரேட் அக்கொண்ட் சொல்லி இருக்குறாங்க
ம்
அது கொஞ்சம் டுவெல்த்ல இருந்து வருது பட் இந்த ஒரு லெசன் முடிச்சு ட்டாங்கன்னா இந்த லெசன் தூக்கி நாங்க குப்பைல வைக்க வேண்டியதுதா அடுத்த வர லெசன் வேற மாதிரி ஃப்ரெண்டா இருக்குமா இன்னும் நெக்ஸ்ட் இயர் டாக்ஸ் இந்த தேர்ட் இயர்ல வந்து டாக்ஸ் சம்பந்தமா சொல்லி தருவாங்க எங்களு
ஆனா செம்முளல வந்து அக்கவுண்ட்ஸ் தான் கஷ்டமா வருதுன்னு சொல்றாங்க நிறைய பேர் அக்கவுன்ஸ்ல தான் அரியர் வைக்கிறாங்க
ஐயோ ஏண்ட கேக்குறீங்க பாத்தீங்களா நான் அரட்ட அடிக்கிறேன் ஆ பட் நான் எல்லா ஆல் க்ளியர்ங்க ஒரு சரியர் இல்ல ஆள் க்ளியர் அவ்ளோ அறட்ட அடிக்கிறோம் ஆள் க்ளியர் நாங்கல்லா எப்டகனா இப்ப தான் இந்த ஸ்டட்டஜி புரி அப்ளிகேட்டட் எங்களுக்கு
ஆ செரி செரி
இப்ப நீங்க வந்து இப்ப நீங்களே நானே உங்களுக்கு ஸ்டாட்டஜி சொல்லட்டா நீங்க படிக்கவே வேண்ணாம் பேப்பர ஃபில் பண்ணுங்க
நாங்களும் அதேதான் பண்ணுவோம் நீங்க சொல்லலனாலும் அதையே தான் பண்ணுவோ நாங்க
ஸ் ஆனதே நாலாம் ஆன் ஆயிட்டு ஏ பிளஸ்சு பி பி பிளஸ் இதான் என்னோட இந்த வாட்டி வந்து ஸ்கோர் பார்த்துக்கோங்க ஏ ஏ பிளஸ்ஸு பி பி பிளஸ்ஸு
ம்
எட்டு சப்ஜெக்ட் எனக் அதுலயும்
எங்களுக்கு ஃபஸ்ட் செம்முக்கு மட்டும் தான் ரிசல்ட் வந்திருக்கு செகண்ட் செம் இப்ப எழுதுனதுக்கு வரல இன்ன வரைக்
ஓ நீங்க என்ன யூனிவர்சிட்டி அண்ணாவா
இல்ல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி
ஓ எனக்கு வந்து மனோன்மணியம் யூனிவர்சிட்டி
ஆ செரி செரி
சோ எனக்கு வந்து வந்து செகண்ட் இயரே ஓப்பன் ஆகி அது போய்ட்டுருக்கு செகெண்ட் இயர் இது வந்துடுச்சு
ஆனா ஃபஸ்ட் செம் வந்து எய்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் மேக்ஸ்ல வந்து எப்டிதான் மாார்க் வந்ததுனே தெரியல மேக்ஸ்ல கதய டிச்சு எங்கன்னா பாத்திருக்கீங்களா
நாங்க அக்கவுண்ட்ஸ்ல கத யாரும் அக்கவுண்ட்ஸ்ல கத அடிச்சி பாத்ருக்கீங்
ஒரு நம்பசிலயே நம்பசிலயே கத அச்ச நெலம மேக்ஸ்ல நைன்டி வோர் வந்தது எப்டின்னே தெர்ல அந்த மேம்முக்கும் எனக்கும் ஆவேயாவாது யித்தனிக்கும் மேக்ஸ் மேம்முக்கும் எங்களுக்கும்
ஓ அங்கேயேதான் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்களா
அங்கேயெ இல்ல ஆஹ மெட்ராஸ் யூனிவர்சிட்டில கரெக்ஷன் ஆகி வரும் ரிசல்
ஓகே ஓகேங் எங்களுக்கு வந்து எப்டினு தெரியல சம் டைம்ஸ் எங்க மேம்ஸ் சொல்லுவாங்க நாங்க திருத்திருக்கோம் நிறைய பொண்ணுங்க பாஸ் பலை இவுங்களும் போவாங்க காலேஜ்ல இருந்து போல சோ சொல்லுவாங்க இப்டில்லாம் இருக் கு அப்டின்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே நாங்க ஓகே ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம்
ஆ எனக்கும் இத்தினைக்கும் எனக்கும் அந்த மேக்ஸ் மேமுக்கும் ஆவைய ஆவாது அவங்க வந்து நான் வந்து படிக்கமா ட்டே அப்டி இப்படி நின்னு இருப்பாங்க சும்மா கட்டியுமே மூஞ்சு காட்டுவாங்க எனக்கு அவங்களுக்கும் ஆவே ஆவா து
ஓகே என்னாச்சு
மார்க் எத்தோனே
உஹம்
ஒனே வந்து எப்டிமா பச்ச அப்டின்னு கேக்ற அளவுக்கு ஆயிச்சு இத்தனைக்கும் அவங்க வந்து வேற ஒரு பொண்ணு மேல டாப்பரு மேல ரொம்ப நம்பிக்கை வெச்சிருந்தாங்க அவ வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி செவன் தா எத்துருந்த அதுனால
உஹம்
அதுக்கப்பறத்துலந்து எ பேச்சுக்கு வரதே இல்ல அந்த மேம்
இப்ப என்னன்னா நாங்க வந்து எங்குளுக்கு லா எங்குளுக்லா நாங்கல்லா லா புக்கு தொட மாட்டோ லா மெ மேம் எப்டி தெரிமா கிளாஸ் தத்துவாங்க இப்ப ஒருத்தங்க கிளாஸ் எடுத்துட்டாங்கன்னா இப்பிடின்னா இவுங்குளுக்கு இந்த செக் இப்ப லானா தெரியும்ல இந்த செக்ஷன் வந்தா என்ன பண்ணணு இப்டி இருக்குனு இவுங்க அதல்லா இல்ல என்ன தெரிமா பண்ணுவாங்க புக்க வந்து குடுப்பாங்க புக் எடுத்துட்டு இந்த பேஜ ரீட் பண்ணுங்க அப்டின் சொல்லி ஒரு ஒரு ஆள ரீட் பண்ண வெப்பாங்க பட் ஆனாலு அது என்னத்து கார்ணோ எதுக்கு வந்துச்சி அதுல இருக்க மீனிங் கூட சொல்ல மாட்டாங்க ஜஸ்ட் ரீட் பண்ணுவாங்க நாங்க அதுல பாஸ் ஆயிட்டோ இப்ப வந்து என்னன்னா கம்பெனிலான் சொல்லி தந்துட்டாங்க பஸ்ட்டு வந்து வேற லா இப்ப கம்ப் அ போனாடி பிஸ்னஸ்லா இப்ப கம்பெனி லா வந்தாச்சி அன்னிக்கி என்னாச்சி அந்த மேம் வந்து பாட் நடத்திட்ருந்தாங்க என்னோடய ர ரண்டு ஃப்ரெண்ட்ஸ் வர்ல என்னோட கேங்லந்து ரெண்டு பேர் வல்ல சோ நாலு பேர் இருந்தோ ஒரே பெஞ்ல உக்காந்துகிட்டோ அ அது எப்பிடின்னா ஃபஸ்ட் டே ஆடர்ல இருந்தனால லாஸ்ட் ரெண்டு பீரியடு வந்து லா பீரியடு வந்துடுச்சு ரெண்டு பீரிய லா நாங்க என்ன பண்ணோ பின்னாடி உக்காந்திகிட்டு லாஸ் பெஞ்ல உக்காந்திட்டு சிரிச்சிகிட்டே இருந்தோ
ம்
சொல்லிட்டு இருந்தனா ஓவரா பண்ணிட்ருந்தாலா எனக்கு ஒரு பொணுகு கால்த்த வேற சண்ட வந்துச்சி என்ன பண்ணனா ரெப்பு வந்து என்ன சொன்னானா பேசுறவங்ள எழுப்பி உடு ஒரே ஒரு பொண்ண எழுப்பி விட்டா அந்த பொண்ணு எல்லாத்தையும் பா க்றா பட் என் நேம் பாத்தா கண்டுக்காம விட்டா அவ ஃப்ரெண்ல இருந்த பொண்ணு என்னமா பண்ணா அவ பேசுறாப்பாரு அவ பேசுறாப்பாருன் சொல்லி என்ன சொல்லி எழுப்பி விட்டுட்டா நா டென்ஷ்ன் ஆயிட்டே நா கேட்டே உ வேலை என்னத்தியோ அத பாத்துக்கோ எனக்கு தெரியு என்ன பத்தி அவ என்ன பாக்குறா அவ என்ன சொல்லல உனக்கென்ன ஏங்கிட்ட சண்டக்கி எதுக்கு வார உ வேல என்த்தியோ பாத்துக்கோன் சொல்லி திட்டிட்டே மதியோ ரெண்டு பேருக்கு சண்ட வந்தாச்சி ஈவ் கால்த்தியே சண்ட வந்தாச்சி மதியத்கப்புறோ அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சி லா மேம் கிளாஸ் எடுக்றாங்க சம்ம தூக்கோ அந்த பொண்ணு மேம் ப்ப என்ன பண்ணிட்டாங்க எழு ப்பி விட்டோன அந்த பொண்ணு வந்து வாயிலந்து நல்லா வடிச்சிக்கிட்டு போல வடிஞ்சுட்டு சோ செம்மயா வடிச்சு தூங்கிருக்கு மேம் எழுப்பி விட்டொன அந்த பொண்ணு சும்மான்னா கூட நா சிரிச்சிருக்க மாட்டே எதுவும் பண்ணிருக்க மாட்டே மேம் எழுப்பிட்டொன வாய போட்டு தொட தொடன் தொடக்கிது எனக்கு சிரிப்பு தாங்க முடியாது அதனால என்ன பண்ணணா நாலு பேரு சிரிச்சிட்டோமா சிரிச்சுக்கிட்டு நா பின்னாடி சொல்லுவே சி பா என்னா ம வடிஞ்சு தூங்குது பாரு ச்ச அப்டின் சொல்றான்னே கேட்டுடுச்சி நாங்க நாலு பேரு சொல்லி சொல்லி சிரிக்கிறோ மேம் எங்ள கிரு திரு திருன் பாக்றா அந்த பொண்ணும் ஒரு மாரி பட்ட பார்வ பாக்குது மேம் என்ன பண்ணிட்டா சிரிக்கிறோ சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னோட ஒரு ஃபிரெண்ட எழுப்னா ரீட் பண்ணு சொன்னா நா என்ன பண்ணே அவ ரீட் பண்ண இங்கிந்து ஸ்னேப் எடுத்துட்ருக்கே அவள உக்காந்திட்டு மேலை அவ ஃபே ஃபோ எஸ் இவ் ரீட் பண்றா நா ஃபோன்ல எடுத்து வீடியோ எடுத்துட்ருக்றே நீ வாசி அப்டின் சொல்லிட்டு அவள போட்டு டார்ச்சர் பண்ணிட்ருக்கோ அப்பறோ அவள உக்காரா வெச்சிட்டு பக்கத் தில உக்கார எழுப்பியாச்சி அவ்ள ரெண்டு பேஜு வாசிக்க சொல்லி இவள ரெண்டு பேஜு வாசிக்க சொல்லி இன்னோர் பொண்ணியு ரெண்டு பேஜு வாசிக்க சொல்லிட்டா நாங்க மூனு பேர் நாலு பேரு சிரிச்சிகிட்டே தாரு ப்றோ லாஸ்ட்டா என்ன எழுப்பி விட்டா என்ட்ட ப என்ன வெச்சி செஞ்சிட்டா சிக்ஸ் பேஜஸா ஃபோர் பேஜஸா வெச்சி ரீட் பண்ண வெச்சிட்டா
ம்
எனா நாந்தானே அவள கலாயிச்சே வெச்சி செஞ்சுட்டா நால்லா செத்துட்டே ஐயோடா முடிஞ்சுடா நம்மள்து சோலி அப்டி நெனச்சுக்கிட்டே அப்றோ அந்த பொண்ணு எனக்கு ஆகவே ஆகாமாயிடுச்சு ஆல்ரெடி கிளாஸ்ல நெறையபேத்துக்கு ஆகாது எங்களுகு அவுங்களுகு
ம் நாங்க கிளாஸ்லயெல்லா சண்ட போட்டுக்க மாட்ட எங்களுக்குல்லயெல்லா ஆனா வெளிய மட்
உனக்கு என்ன சொல்ல சிக்ஸ்டி த்ரீ மெம்பர்ஸ் நா பாதிபேர்ட பேசினதே இல்ல நேம் கூட தெரியாது
ம்
முடிஞ்சு நா செகண்ட் இயர் வந்திருக்கே நா
சேரி
இப்போ மேம் வந்து ஒரு பொண்ணுக்கு நேம்மு சொல்லி அவள எழுப்பி விட சொன்னா கூட எனக் அவ்வள நேம் தெரியாது அவ யாருன் தெரியாது ம் ஓகே நம்மளுக் குடுக்கப்பட்ட நேரம் முடிந்தது
அ ம்